செரிங்கோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அப்புற
இன்னிக்கு என்ன ஸ்பெஷலா சாப்ட்டீங்க மத்தியான
அதியோ பெஷல் லா தோன்ல எனக்கு வந்து இன்னைக்குனு கீர செஞ்சு குடுத்துட்டாங்க ம் எல்லா நாளு லீவா இருக்குரனால எனக்கு எது செ சண்டே என்னானே தெரில
ஓ அப்டிங்களா இன்னைக் டிவில ஒண்ணும் மே நல்லா போட
இல்லி போட்டிருக்கன் பார்கக்கலாம் நானுமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சச்சு
பாக்கவே இல்ல நான் செக்கே பண்ல
இப்ப தான் ஒரு செவன் தேர்ட்டி போலதான் கில்லி போட்டுக்கறே பாத்தோம் இல்லாையா அப்பின்னுான் அதே பாத்துட்டு உட்காந்துத்து இருப்பேன் பாதி போனதுனால இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு
ஓ நான் ஒரு ஏழு மணிக்கு செக் பண்ணி பாத்தேன் எதுவுமே நல்லவா போடலையா
இ சிக்ஸ் தேட்டில இருந்து ஓடிட்டு இருக்கே ஆ ஆமா சன் டிவில தான் ஓடுது
நான் சன்டிவி பாக்கவே போல நான் லோக்கல் சேனல் எப்பவுமே சண்டே நைட்டுனா நல்ல படம்
ஆமா அந்த மாரியா பாத்துட்டு இருந்திங்க லோ
கில்லி எல்லாம் இப்போ வந்து அவ்ளோ டைம் பாத்தாச்சு இப்பல்லாம் அவுங்க சொல்ற டைலாகே நம்ம
ஆமா அந்த அளவுக்கு அது வந்து முன்னாடியோட இப்ப இப்ப உள்ள பிள்ளைங்க தான் நல்லா பாக்குதுங்க
ஆமா அது இருவது வருஷத்துக்கு முன் முன்னாடி வந்திருந்தா கூட இன்னும் வந்து ந்து எல்லாருமே அந்த படத்த அவ்ளோ பாக்குறாங்க இப்ப கூட ரீரிலீஸ் பண்ணா பத்து தடவ தேட்டர்ல போய் பாத்தவங்க கூட போவாங்க
ஆமா நானுமே ஒரு நான்ஸ்டே படிக்கும்போது ரரிய ரிலீஸ் ஆச்சு அப்ப போனேன்
ஆ நானும் போய் பாத்துட்டு வந்தேன்
ம்
அதெல்லாம் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க
ஆமா ரீ ரிலீஸ் பண்ணப்ப கூட வந்து அவ்வளவு இது அட போச்சு டிக்கெட் எல்லாம்
ஆமா அப்பவே நாங்கல்லாம் வந்து சண்ட போட்டு லைன்ல நின்னுதான் வாங்கனும்
ம் சப் அப்பவே வா
ஆமா
ஓகே
அதுல்லாம இப்ப புது பட வந்து ஜன் நைனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கள
ஆமா நைன்டீன் சொல்லியிருந்தாங்கன்னு நினை க்கிறேன்
இல்ல பஸ்ட் தார் இந்த அ அப் இப்ப எல்லாம் வந்து தேட்டர்ல ஆல்ரெடி டிக்கெட் விட்டுத்
ஆமா புக் பண்ணிட்டீங்ளா
இல்லையே எனா கடைக்கவேல்லைண்ணா டெய்லி தேட்றோம் வாசல போய்
பாதி பேர் புக் பண்ணிட்டு அது வேஸ்ட் ஆயிடுச்சு
எங்களுக்கு வந்து கரெக்டா டைமிங்கும் அவங்க சொல்லலையா எப்போ வரும்ன்னு அதனால எப்பவுமே யூஷ் இப்பலா எப்பவுமே அந்த தியட்டர்ல வந்து காலையில ஆறு மணிக்கு தா டிக்கெட் விடுவாங்க
ஆ
நாலு நாள் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலில முழச்சுட்டு விப்பேன் எப்படா விட்றீங்க விட்றீங்கன்னு சொல்லி
ஆ
கடைக்கவே இல்லையா அப்புறம் சரி நிறைய பேர் வந்து பிளாக்ல விப்பாங்களா
ஆ
சரி அப்படி வாங்கலான்னு பாத் தா ஒரு டிக்கெட்டுகு என்ட்ட ஐயாயிரம் ரூபா கேட்டாங்க சரி எனக்கு வேண்டா அப்படின்னு சொல்வேன் பார்த்தா படமே வரலம்
நல்ல வேல நீங்க எடுக்கல்லாட்டி லாஸ் அய்ருக்கும்
கொடுத்திருந்தா கூட எனக்கு முன்னூறு ரூபா தா திருப்பி குடுத்தருப்பாங்க
ஆமா ஆமா
த்தோட இப்ப நம்ம தேட்டர்ல எடு க்க போனாலும் முன்னூறு ரூவா தா வாங்குவாங்கனால அவங்க அத ரிட்டன் கொடுத்தருப்பாங்க
ஆமா ஓகே அப்புறம் ஃரெண்ட்ஸ் எல்லா மீட் பண்ணீங்களா லீவ்ல
ஆ லீவு நாங்க ஒரு வாரத்துல ஒன்ஸ்ஆச்சு மீட் பண்ணிருவோம் எல்லாரும்
ம் காலேஜ் எல்லா சப்ரேட் காலேஜ் போயாச்சு எல்லாரும்
பா
ஓகே ஓகே
ஒருத்தி மட்டும் யே கூட இருக்கா ஆனா அவ ஃபயில் ஆயிட் எக்ஸாம் ஏழுதிட் தா வரணும் ஆம் மா ஒரு சப்ஜெக்ட் பெஃயில் ஆயிட்டாங்க
அந்த அளவுக்கா டஃப்பா இருந்துச்சு
இந்த வருஷம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப டஃப்
ஆமா அவ சொன்னா நானும் அத கேள்விப்பட்டேன் கெமிஸ்டரி ரொம்ப டஃப் பார்ன்
அதெல்லாம் ரொம்ப டஃப்னால அவங்க கெமிஸ்ட்ரியில பெயில் ஆயிட்டாங்க
ஆ நீங்க எவ்வளோ மார்க்கு
நான் ஐந்நூறு மார்க் வாங்கிட்டேன்
பரவாயில்ல ஆன டாப்பர் தான்
இல்ல டாப்பர் எல்லாம் சொல்ல முடியது ஓரளவுக்குதான் படிப்பேன்
ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓரளவா
நீ என்ன விட யங் ஆமா எங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் ஐநூத்தி எழுவது எல்லாம் ஒரு பொண்ணு வாங்கியிருக்
பரவா அதெல்லாம் வந்து எந்த போனே இல்லாதவங்க தான் அப்பெல்லாம் வாங்க முடியு வாங்க ஏன் ஃப்ரண்ட் ஒன்னுருக்கா ஆர்த்தி ஆவ் நானும் அதான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இல்லாம இந் தடவை ரொம்ப டஃப்
ஆமா அந் இந்த புக் க்கு புது புக்கு வந்ததுல இருந்தே இதுதான் ரொம்ப கஷ்டமான பேப்பரு
ஆம்மா ஆனா லாஸ்ட்டே இப்புடித்தான் சொன்னாங்க இந்த வந்தே ரொம்ப டஃப்பா இருக்கு போல
ரொம்ப டஃப் ஆயிடிச்சுனா நல்லா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சுட்டு உக்காந்து எக்ஸாம் ஹால்லயே உக்காந்து அழுதுட்டேன்
அந்த அளவு டஃபா
எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெர்ல என்னை
என்ன எழுதரத்து தெரியாமா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கீங்க
கெமிஸ்ட்ரியில வந்து ஐம்பத்தி அஞ்சு தான் வாங்கன் ஏ
இந்த சப்ஜட்ல அத்
மத்த சப்ஜெக்ட்ல தா என்ன தூக்கி உட்டுச்சே அது எப்டின்னா முப்பது மார்க் அவுங்க குடுத்து வாங்க இருவத்தி ஒன்னு இருவத்தி ரெண்டு வந்துது சேம்
அ கெமிஸ்ட்ரியில கொஞ்சோ வந்துர்ந்துச்சுனா நல்லா மார்க் வந்துருக்கும்ங்க கர்ணு
ஆம்மா கெமிஸ்ட்ரி ரொம்பவே இப்டியாப்புரிச்சு என்ன எழுதுறதுனே புரியல நா வெறு ஃபைவ் மார்க் தா எழுதுனேன் ஒன் மார்க்ல கூட அவங்க டுஸ்ட்டு வச்சுட்டாங்க
அப்படியா ஆச்சுலி
மேபி எங்ள வெச்சு செஞ்சிருப்பாங்க அவங்க கடைசியா இருந்திருந்தாங்கனால
ஆமா இத கண்டிப்பா ஆனா வந்து நெக்ஸ்ட் இயர் கொஞ்சோ ஈஸியா இருக் ஒ நெனக்கிற
பா அடுத்த வர்ஷ கொஞ்ச ஈஸ்யா இருக்
இந்த அளவுக்கு இல்லாட்டி ரொம்ப ஈஸியாதா இருக்கு
அது இப்ப சொல்லிட் ட்ருக்காங்கள நீட்டு தேர்வு அதலா வந் ந்து தமிழ்நாட்ல வேண்டா இப்ப தமிழ்நாட்ல கல்விக்குன் நறய மாற்றம் வருது
அ ம் நீங்க முடிக்கிற டைம்ல உங்களுக்கு லக்குல வருது யூட்டிலஸ் பண்ணிக்கோங்க
ஆமா ஆனா நாங்கதா பாவம் பாத்தீங்கன்னா நாங்க லவென்த் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுனோ
ஆமா ஆமா உங்க செட்டு தா வந்து டென்த்து லவெல்த்து டுவெல்த்து மூணுமே வந்து வப் பெரிய எக்ஸாம் அட்டென் பண்ணது நால் நாள் டென்த்து வந்து கொரோனா பாஸ்
சூப்பர் நாங்க வந்து லெவன்த் லெவன்த் எழுதிட்டு டுவெல்த்துல வரோ ரெண்டு மாசத்துக்கு அப்புறோ இனிமேல் பதினொன்னாம் வகுப்புக்கு இல்ல தேர்வு அப்டின்னு சொல்டாங்க எங்களுக்கு மனசே ஒடஞ்சிருச் சேர்
உம் உங்க ஏ ஏ தம்பி உங்க செட்ல ஒருத்த இருக்கா வந்தா சொன்னா நீயாச்சி டென்த் எழுதல நாங்க பாரு மூணுமே பப்ளிக் எழு
ஆமா இல்ல எங்ளுக்கு ரெண்டு வருஷ் ச அப்ற கூட வேண்டான் சொல்லிரு தா நாங்க செரி எங்ளுக்கு அப்ற யாரோ எழுதிருக்காங்க நாங்க மூணு வருஷ தொடர்ந்து எழுதிட்டு வந்தா அதுவு எங்ளுக்கு எல்லா பேப்பரு இப்டி கஷ்ட் டமா குடுத்தனால எங்ளே தா வெச்சு செஞ்சிருக்காங்க அதுதா ஆனா எங்கள நல்லா வெச்சி செஞ்சிருக்காங்க
கொரோனா முன்னாடி கூட டென்த்கு ட்வெல்துக்கு தா இருந்துச்சு லவல்துக் ப்ப இல்ல நாங்க வந்து லவல்த் டுவல்த்துக்கு எழுதனு அ லவல்து வர ஆரம்ச்சிச்சு
எங்களுக் டென்துக்குலாம் பேப்பர் நல்லா ஈஸியா குடுத்தாங்க நல்லா பேப்பர் ஈஸியாக் குடுத்து நாங்களும் ஆச ஆசையா சயின்ஸ் எடுத்தோ போயி லவன் டுவல்த் து நல்லா வெச்சு செஞ்சுட்டாங்க
பரவால நல்ல சயின்ஸ் குரூப் எடுக்கறதுநால நறைய பெனிஃபிட் இருக்கு.
ஆமா அது இருக்கு ஆனா படிக்கறதும் அதே டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கோ
ஆமா அதான் காலேஜ் வந்திங்களே காலேஜ் பாருங்க உங்கள ரொம்ப மாத்திரு
அது அப்பிடியே பழகி போயிருச்சு தெரியு அதுக்கப்பறம் தோணிச்சு எடுத்துட்டடா இதுக்கப்பறம் ஒண்ணும் பண்ண முடியாது படிச்சுதான் ஆவ் கணும்
ஆனா சைபர் செக்யூரிட்டி நல்லா குரூப் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க நல்லா ஸ்கோப் இருக்கு அதுக்கு
நா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நா கம்புயூட்டர் சயின்ஸ் எடுத்ததே கம்புயூட்டர் இந்த சைபர் செக்யூரிட்டி தா எடுத்த
ஏஐ பாக்கலையா அந்த டிகிரி
நா ஏஐ யோசிச்ச ஆனா எல்லாரு என்ன சொல்றாங்க நானா இப் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நாலு வருஷோ ஆயிரோல்ல இப்பவே ஏஐ ரொம் இப்ப வந்துருச்சு அப்ப ஏஐக்குன்னே நறைய
ஆமா ஆமா ஆனா ஏஐ வந்து உள்ள நம்ப இந்த காலேஜ்குள்ள வந்தது டூ இயர்ஸ் தா ஆகுது அதுக்கு கொஞ்சோ ஸ்கோப் இருக்கோ மேபி நீங்க முடிக்கிறதுக்குள்ள நறைய பேர் வந்துருவாங்க அதே தா எனக்கு சொன்னாங்க
அதா நெறைய பேர் வந்துருவாங்க அவ்ளோ ஸ்கோப் இருக்காது
ம் அதுக்கு வந்து ஸ்கோப் இருக் கு ஆனா எல்லாருக்கு எல்லாருமே அத படிச்சிருப்பாங்க எத்தன பேர வேலைக்கி எடுப்பாங்க அதனால்
ஏ ஐ ஏ பாதி வேல முடிச் சிருது அப்ப அவுங்க எத்தன
ம் ரொம்ப கம்மியா தா வேலைக்கி ஆள் எடு
அதா அப்பற எனக் கு என்ன சொன்னாங்கன்னா நீ வேணா சைபர் செக்யூரிட்டி எடு ஏனா ஏ ஐ க்கே ஒரு நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தப்பா எடுத்து க்கற வழியில எல்லா சைபர் செக் யூரிட்டி தேவப்படு
நெறையா
த
சேர் ஓகே ஓகே நல்லா படிங்க
நல்லா படிக்கணுன் தா இருக்கே ஆனா என்னன் காலேஜ்ல இப்ப தனியா போகணு
அது காலேஜ் லைஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தனியா கெட ச்சிருவாங்க உங்களுக்கு
ஆனா எல்லாரு எப்பவுமே சொல்லுவாங்கல்ல கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ விட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோக்கா இருக்க மாட்டாங்க
ஆனா எனக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது அடிச்சக்க முடியாது அது தனி ஃபீல் தா ஸ்கூல்ல இருந்தாலு வந்து நா ஸ்கூல்ல ஓப் பனா இருந்ததோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தா ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஓப்பனா இருந்த எனக்கோட கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா அமஞ்சிருச்சு
அப்பிடிங்ளா
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு
அது எல்லாத்துக்கு நடக்
ம் நெறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா செரி ஓகே நா எங்க அம்மா கூப் படுறாங்க ஆமா
ஆ செரி ஓ
ஆ ஓகே